சொல்லு
ஹலோ எப்டி இருக்கிங்க
வா
நல்லா இருக்கிங்களா ம் ம் வாய்ஸ் கிளியறா ஆ கொஞ்சோ இது உள்ள இருந்துட்டு போசுறா மாறி இருக்குது கொஞ்சோ ஒரு மாறி அடச்ச மாறி கேக்குது கொஞ்சோ கிளியரா இருக்க மாறி பாருங்க
நல்ல லவுடா கேக்கமாட்டங்குது சவுண்டா என்னோட வாய்ஸ் நல்லா சவுண்ட கேக்குதுதான
ஓகே ஆ கேக்குது நான் ப்ளூத்துட் எக்செட் போட்டுதுதான் பேசிட் இருக்கேற நாய்ஸ் எதும் இல்ல இப்ப ஓக்கேங்களா
ஆ இப்ப ஓகே இப்ப பரவால்ல கேக்குது நல்லா ஆ அதா போட்டா கொஞ்சோ ப்ராப்ளம் ஆகுது நம்ம நார்மளா போசுறதே வந்து நல்லா கிளியரா கேக்குது அத போட்டும்னா ஒரு மாறி கிளியரா கேக்குறது இல்ல ஆக்சுலா அதுக்கே நா கால்லா போசுது ஒண்லி ஏதாவது பாட்டுக்கு கேக்குறதுக்கு இதுக்கு மட்டுதா அதா யூஸ் பண்ணுவேன் கால்லா பேசனா அத நான் யூஸ் பண்றதே இல்ல ம்
ஒகே ஒகே நம்ம ஓர்க் அதுதாங்க பேசிக்குனே தா ஒர்க் பண்ற மாறி இருக்கோ
ஒ ஒ ஒ அதா மத்த இதுக்கு ஒகே இதுக்குன்னுமோது கொஞ்சோ கிளியரா இருக்கணும்ல அதுக்குதா சொன்ன வேற ஒண்ணு இல்ல
ஒகே ஒகே சொல்லுங்க என்ன சாப்டீட்ங்க ஆ முடிச்சாசிங்க சாப்பாடு சாம்பார் அப்பறோ கேரட் பொரியல்
ஓ பரவால சூப்பர் நம்ம என்ன சாப்பல்ல ஆ சேர் சாப்ட்டு இருப்ப முன்னையே அதான் இன்னும் சாப்பல்ல அ வீட்டுக்கார் வெள்ல போய்ர் க்காரு அவர் வந்ததுக்கு அப்பறோ தான் சாப்பன்னு இன்னு சாப்பல்லா ம் ஸ்பெஷல்லா ஒண்ணு இல்ல ஆ பாவக்கா போட்டு கார கொழம்பு வச்ச எங்க ஊர்ல காரக்குழம்பு தான் பேஃமஸ் அதனாலா காரக்குழம்பு ம் தொட்டுக்கரத்துக்கு கேரட் பொரியலு ரசோ அப்றே வத்தல் சாப்பாடு காலைல வந்து ரெகுலரா எப்பயுமே வந்து கூல் தா
ம்
ஆமா நா ரசோ இல்லாதா சாப்பிடவே மாட்டோ கண்டிப்பா ரசோ இருக்கு எப்பவுமே வந்து சாப்பாட்ல வந்து ரசம்
ம்
கண்டிப்பா வந்து அதையே ஒரு ஆட்டா வைப்பாங்க ஏதாவது ஒரு குடிப்ப லாஸ்ட்டா ஒரு கொஞ்சோ ஊத்தி சாப்புறதுக்காச்சு ரசோ இருக்கணு அந்த மாதிரி நம்மளோட பழக்கோலா அந்த மாரி ஆமா ஆமா அது இல்லன்னா சாப்ட மாரியே இருக்காது
நம்மளா ரசோ இருந்தாலே ஆவாது அன்னிக்கி சாப்டவே மாட்டே வீட்லலா ரசோ ரிச்சுதா
அது இன்னொன்னு எப்டி தெரியுங்களா அ அது சாப்டாதா வந்து டைஜெஸ்ட் ஆகுற மாதிரியே இருக்கு நம்ம சாப்டது ஏன்னா
ஆ
எல்லாமே போட்ரோல இஞ்சி தட்டி போடுவோ புளி புளியுமே டைஜெஸ்ட் ஆகு அ வந்து எல்லாம் ம் பூண்டு மெயினா பூண்டு சீரகோ எல்லாமே போட்றனால ரசோ டேஸ்ட் ஆ ரசோ டேஸ்ட் டா இருக்குதோ இல்லையோ ஆனா இதெல்லா சாப் பன்னால வந்து செரிமானோ ஆகு நல்லா அதேதா அதுதா அது ஒரு பிளஸ் பாயிண்ட் எப்பவுமே வச்சிருவே அது மாதிரிதா சாப் படோ எடுத்துக்குமறு சாதமோ இட்லி தோச இந்த மாரில்லா கெடயாது கால்ல ப ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு கூட கூழ் தா கூழ் காய்ச்சு குடு குத்துருவே கம்பங்கூழோ இல்ல வந்து ஆமா ஆமா ஒரே டம்ளர்னா கூட எ பசங்களுக்கு ஸ்கூல் போம்போது ஸ்கூல் தா நீங்க சாப்பல்லனா கூட பரவால்ல சாப்பாடா சா சாப்பெல்னா கூட பரவாயில்ல இதவாச்சு ஒரு டம்பர் குடிச்சுட்டு போங்கன்னு ஊத்தி குடுத்துருவே ஏன்னா அதெல்லா அவ்ளோ ஹெல்தி அது ராகி எல்லா எடுத்துக்கிட்டனா ரொம்ப ஹெல் ம் அதனால வந்துஒ புட்டா செஞ்சு குடுத்துருவே ம் ம் எப்டின்னா ராகி புட்டு சாப்ட்டுருக்கீங்களா
ம் ஆ சாப்ட்டு இருக்கே சாப்ட்டு இருக்கே கோயிலுக்கு போவோ வேளாங்கண்ணில தா சாப்பிடுவோ ம்
ம் அது வந்து நாங்க அதா சொல்றனே கடைல்லா சாப்ட மாட் வாங்க மாட்டோ அதெல்லா வீட்லயே செஞ்சுப்போ அதெல்லா சும்மா ஈஸி தான சிம்பிளா செய்ற ரெசிபி தான அது எல்லாமே
அ ம் ஆனா எங்க வீட்டுல செய்த் தெரியாது அதுலா
ம் ம் ம் என்ன இப்பல்லா எவ்ளோ வந்துருச்சு யூடியூப் எல்லா பாத்தா ஒரு ஒரு டிஷ் செய்யறதுக்கே பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க பாத்தா அழகா செஞ்சிட்டு பேயிர்ல்லாமே அது ஒண்ணு அவ்ளோ பெரிய இதுல்லயே நா வேணா சொல்லவா ட்ரைப்பண்றீங்களா
சொல்லுங்க எப்டி செய்யறதுன்ட்டு
கூழ் மாரி ஆயிரிச்சா களி
இல்ல இல்ல உள்ள பிட்டபேட்டீஸ் ஆயிடுச்சு அங்கங்க நடுல நடுல மாவு மாவு மாவன்சு மிக்ஸால ஒழுங்கா ம் வைறுவலி வந்ததுதா மிச்சோ அன்னக்கி எல்லாரு சாப்ட்டு
ஓ
அதா தெரியாதே செய் தெரியாதே வீட்ல
ஆசே எனக்குமே வந்து களி வந்து நா செய்வே நா ஏ செய்ய மாட்டே அப்டின்னா ய அவுரு எங்க வீட்டுக்காருக்கு புடிக்காது எ பொண்ணுக்கு புடிக்காது இந்த மாரி புட்டா அவிச்சு குடுத்தா சாப் க்குறாங்க கூழா காச்சி குடுத்தா குடிச்சுக்குறாங்க அதே களினா சாப்புடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அனால செரி அவுங்க எப்டி சாப்புட்றாங்க நமக்கு தேவ ராகி எப்டியோ ஒன்னு எடுத்துக்கணு ஹெல்தியா அவ்ளோதா மத்தபடி அவுங்க களியா சாப்ட்டா என்ன புட்டா சாப்ட்டா என்ன எப்டியோ ஒண்ணு சாப்ட்டா சரி நமக்கு அதனால வந்து எப்பவுமே ரெகுலரா காலைல கூழ் காச்சிருவே மூணு பேருக்கு அதேதா வீட்டுக்காருக்கு பாபாக்கு எனக்கு எல்லாருமே அது குடிச்சிருவோமா ஹ லன்ச்சுகோ சேத்து காலையிலயே சமச் ச்சிருவே ஏன்னா அவரு வந்து லன்ச்சுகு எடுத்துட்டு போவா பாப்பா ஸ்கூலுக்கு அதனால வந்து காலையிலயே வந்து சமச்சிருவோ அதுவு மதிய சாப்பாட்டுக்கு அ நைட்டுக்கு சாப்பாடு வெக்க மாட் ஏதாவது டிஃபன் ஐட்டமா போட்டுருவே இட்லி தோச சப்பாத்தி இந்த மாதிரி சாதன்னு சாப்பிடறதே மத் தி ஒரு வேல மட்டுந்தா
இல்லல்லே
அந்த மாதிரி நா சும்மாவே இருக்க மாட்டங்க ஃப்ரீயா இருக்குது டைம் கெடைக்குது அப்டின்னா ஏதாவுது ஒண்ணு ட்ரை பண்ணிட்டேருப்பே அ எதாவுது லட்டு புடிக்கிறது புட் அவிக்கிறது எதாவது ஒண்ணு செஞ்சு பாத்துட்டே இருப்பேன் ம் அதுக்கு தவுந்த மாதிரி எல்லாமே வந்து மாவா அரச்சு கொண்டாந்து வெச்சிருக்குறே ஏன் நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு ஒரு டைமு செய்யும் போதெல்லா ஒரு எமர்ஜென்சியா செய்வோ கால்ல ஸ்கூல் கெளம்புறாங்க அப்டின்னா ஒரு அவசரமா செஞ்சி தறோ அப்டின்னா அப்பெல்லா நம்ம போட்டு அத வறுத்து அரச்சிட்டுல்லா இருக்க முடியாதுல்ல அதனால வந்து எல்லாமே வந்து காய வெச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போய் மாவா மிஷின்ல்ல குடுத்து மாவா அரச்சி கொண்டந்து வெச்சிருவேன் உருந்து கருப் பு உளுந்து இருக்கில்லீங்ளா நம்ப இட்லிக்லா போட்றமே அ அந்த கருப்பு உளுந்தாருக்கட்டும் கம்பாருக்கட்டும் ராகியாருக்கட்டும் எல்லாமே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி மிஷின்ல குடுத்து அரச்சு கொண்டாந்து வெச்சிருவேன் அத வெச்சிட்டு அ வேணுங்கிறப்ப எப்ப எதுல என்ன செய்ணுன் தோணுதோ செஞ்சுக்றது அந்த மாதிரி ம் இப்ப உளுந்தெலா எடுத்து வெச்சா ஈவ்னிங் பசங்க ஸ்கூல்லந்து வரும்போது அது கொஞ்சம் பால் ஊத்தி கூழ் மா அ கஞ்சி மாரி காய்ச்சுவாங்கல்ல உளுந்து கஞ்சி
ஆமா ஆமா
உளுந்து கஞ்சி ஏலக்கால்லா தட்டி போட்டு சக்கரல்லா போட்டு செய்வாங்களே இனிப்பா ஆமா அந் த மாதிரி அந்த மாரி செஞ்சு குடுத்தா ரொ ம்ப பால் வெறும் பால் குடிக்கிறத விட அந்த மாரி குடுத்தா ஹெல்தி அதோட மட்டுல்லாத பசங்களும் நல்லா விரும்பி குடிச்சுக்கிறாங்க பாலூத்தி குடிச்சா நல்லா டேஸ்ட்டா இருக்கும்ல அதனால வந்து குடிச்சுப்பாங்க அதெல்லா எம்பொண்ணு ஒரு பால்லா ஒரு டம்ளர்தா குடிக்கும் அது செஞ்சு குடுத்தோம் அந்த மாரினா ரெண்டு டம்ளரா குடிச்சுக்கும் அதெல்லா ரொம்ப புடிக்கு அதுக்கு ம் அந்த மாதிரி ஒன்னொண்ணு அதுதா அதுதா அதுதா செரி நா மட் டுமே எல்லாத்தையு சொல்லிட்ருக்கேன் நீங்க சொல்லுங்க எதோ களி எல்லா செஞ்சோ வயிறு வலி வந்துச்சுன்னு சொன்னீங்களே என்னாச்சு
ஆமாங்க அன்னிக்கி யூடியூப் பாத்து களி செஞ்சாங்க வீட்ல மாவுலா நல்லா கலந் கலந் டாங்க எல்லா செஞ்சு வெச்சிட்டாங்க கைல்ல கீர கொழம்பு கருவாட்டு கொழம்பு செஞ்சு வெச்சிட்டாங்க களி புட்டா உள்ள நடுநடுல மாவு டே அது மாவு போட் போட் போட் சாப்புட்டோ சாப்டதும் பாத்தன்னா நைட்டு எல்லா வயிறு வலி வந்துருசீ எங்க அக்கா பையனுக்குதா பேதி வாந்தி நைட்டெல்லா
அதா அ
தண்ணி கரெக்டா போட்னுன் நெனக்கிறேன் கரெட்டா இன்ஃபாம் பண்ல ம்
எப்டின்னா மாவு அதனால நம்ம சரியா கிண்டிருக்கமாட்டோ அது வேகமா அந்த சூடாக்கும் போதே எறக்கி வெச் சொன்ன வேகமா கிண்டிர்ணு அதுல நம்ம கொஞ்சம் கிண்டதுக்கு கஷ்டபட்டோன்னு வெச்சுக்கோங்களே அதனாலதா அந்த மாவெல்லாம் அப்டி அங்கங்க நின்னுடும் அப்டியே மாவு ம் வேகறதுமே வந்து ரொம்ப நேர வேக வுடணும் நல்லா வேகவுட்ரணு நல்ல ஒரு அந்த பச்ச மாவு ஸ்மெல்லெல்லா போயி நல்லா அந்த மனம் வரும் களியோட வாசன நல்லா வரும் அவ்ளோ நேரம் வேக விடணும் தண்ணியுமே வந்து அளவா இருக்கணு எப்டின்னா இப்போ நம்ம அளவா
ஆமாங்க அப்டிதான் என்னா பண்ணாங்க இன்னோர் டைம் வந்து யாரோ முன்னாடியே மிக்ஸ் பண்ணிடுங்க அப்டின்ட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சாங்க
முன்னாடி மிக்ஸ் பண்ண கூடாதுங்க நல்லா வேக வுட்டுதா மிக்ஸ் பண்ணனு
ஆமா முன்னாடியே மிக்ஸ் பண்டாங்க கட்டிக்கட்டே கட்டிக் கட்டி யூடியூப் பாத்து மிக்ஸ் பண்ணோனே கஞ்சி மாரி ஆயடுச்சு அதுலயே தண்ணி ஊத்தி சக்கர் போட்டு அந்த மாரி சாப்புட் ஒ
கூல் மாரி குடுச்சுட்டீங்க எப்டியோ ஒன்னு வேஸ்ட் ஆ கூடாதுன் தாப்புட்டீங்க ம் ம் ம் ம் அதுதான் நா சொல்ற மாரி செய்ங்க பாருங்க கரெட்டா இருக்கூ இப் ப்போ ஒரு டம்ளரு மாவு ஒரு ஒர் டம்மர் எடுத்துகிற ஒர் கப்புலே எதோ ஒன்னு எடுத்துக்கிறீங்கன்னா தலவெட்ட மாவு இருக் க்குன்னா அந்த ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஊத்தனா கரெட்டா இருக்கூ இல்ல ஒன்ற கூட ஊத்தலா
அச் சீப்பர் அதே அளவு தானா
ஆம் அண்ணா
அ ரவைக்கு போது ஓ
அதேதா நீங்க அரிசி தாப் போனுன்ற அவசியலா இல்ல சாதொ இருந்தா கொட சாதம் போட்டு போட்டுக்கலா அதுமே நல்லா
சாதந்தா சாதந்தா போட்றோ கேக்கல அது பிரியாணிக்கான ஒண்ணுக்கு ரெண்டு போட்றோல்ல
அதேதா அதேதா அந்த மாரிப் போட்டு வெச்சா கரெட்டா இருக்கு அது அது நம்தண்ணி காது அ தண்ணி வந்து எடுத்து வெக்க வேண்டிய அவசியமு இருக்காது அப்டெ கரெட்டாருக்கு அது ம் அந்த மாரி வேணா செஞ் நானு ஆக்சுலா வந்து யூடியூப் பாத்தாங்க செஞ்ச எனக் எங்க அம்மாங்களலா செய்வாங்க அப்பலா செஞ்சது கட டே சமைச்சது கிடையாது ஏன் நம்ப்பலா அப்பல்லா அடுப்பு பக்கோ கொட போன து கெடையாது நானுமே அப்பற நா எல்லாமே மேக்சிமொ என்னோட சமையல்ல யூடியூப் பாத்தா ஓடிகின்னு இருக்குது அ தெரியாது இது எப்டி செய்ணும்னு சொல்ட்டு என்னதா நா யூடியூப் பாத் தாலு அவங்க ஒரு மெத்தட்ல செய்வாங்க நா என்னென்ன இன்கிரின்ஸ் அதுக்கு போடுணுன்றத மட்டு பாத்துப் ப யூடியூப்ல எத எப்ப போட்றாங்க எப்டி போட்றாங்க என்னன்றத ம ட்டு தெரிஞ்சுப்ப உளுக்குன்னு ஒரு ஸ்டெயில் இருக்குதுல்ல சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி என் எப்போ எ அ அந்த மார் நா சமைச்சுப்பே எனக் ஏத்த மாரி அந்த அளவுங்கள மட்டு பாத்துப்பே எதுக்கு எவ்வளோ எப்டின்ற மாரி அந்த மார்தா களி மொதல் மொதல் நா பாத்தே யூடியூப்ல பாத்துட்டு நெறைய இருக்குங்க வீடியோ நெறைய போடுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரிருக்கு நம்மக் அதுல நம்மக்கு தெரியுல்ல கட்டா அ இவுங்க செய்யது நல்லா இருக்குது பெட்ரா இருக்குதுன்ற மார் நம்ப பாப்பொல்ல ஒரு சில வீடியோஸ்ஸ மட்டு அந்த மாரி இருக்கும்போத் அ அத மட்டு பாத்து நா ட்ரை பண்ணுவ எல்லாரு வீடியோவ்யு பாத்துலா நா ட்ரை பண்ண மாட்ட அந்த மாரி பண்ணத்தா ஒருத்தரு வந்து கரெட்டா பண்ணாங்க அழ அதுதா அந்த மாதிரி அன் நா சொன்ன மாரி வேன் ணா சொல்லி பாருங்க வீட்ல அது கர்ட்டா இருக்கு அந்த மாரி செஞ்சோம்னா
பால் பேணியா
ம் ம் ம் ம்
கம்மியாதா கேப்ப மீதியெல்லா நானே செஞ்சுருவ
ம் உங்க வாய்ஸ் ரொம்ப உள்ள பொய்ருச்சு கொஞ்சொ வெளிய எங்கயாச்சு வந்து பேசுறீங்ளா
கேக்குதுங்ளா
அப்ப இப்பதா கேக்குது இவ்வளோ நேரொ என்ன பண்ணிட்ருந்தீங்க இப்ப கிளியரா
இவ்ளோ நேரமு அதே மார்தாங்க பேசிணுர்ந்த
ஏ அந்த மாதிரி ரொம்ப வாய்சு உள்ள போயிருக்குது
இல்ல அது நெட்வொர்க் இஷுனால அந்த மாரி ஆகுதுன் நெனைக்கிற ஒரே எத்துலதா கிது ஃபோனுங்கிது அப்டேதா ம்
ம்
அதேதா இந்த யூடியூப்ல இந்த ஜாபர் பாய் இருக்கிறாருல்ல ஃபுட் ஏரியா த மாரி துபாயில இப்போ ரெஸ் ஆ அவரு வீடியோஸ் பாத்து பிரியாணி செய்ய கத்துகினே அப்பப்போ நானே செஞ்சிருவே வீட்டுக்கு பிரியாணி போர் அச்சிச்சுன்னா நானே கட் பண்ணி கறி வாயுனு வந்து நானே செஞ்சுடுவே எல்லா வீட்டுக்கு ஊருக்கு போயிட் ஆ போரச்சா பிரியாணி செஞ்சிருவ சண்டேஸ்ல அந்த மாரி அப்புறோ வீட்டுட்டுலியே எல்லா வெளியே போயிட் டாங்கனா ம்ச் ஊருக்கு எங்கனா போயிடுவாங்கனா அவ்லதா நானு ஒரு நாலஞ்சு பசங்க இருபாங்க ஃப்ரென்ட்ஸ்சு வீட்டுக்கு கூட்டுனு வந்துட்டு பிரியாணி ஃபுல்லா சாப்புட்றது மட்டுதா நம்ப யாருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் இல்ல புல்லா கரியல்லா எடுத்துட்டு வந்து வித விதமா செஞ்சு சாப்ட்டு இருப்போ அண்ணிக்கெல்லா அதேதா அதேதா வேல
உம் உம் ஓ பரவால ஓ ஓக்கே என்ன சாப்ட்டீங்க லன்ச்சுக்கு
அப்புறங்க சாப்பாடு சாம்பார் கேரட்
உம் ஓ சரி சரி
உம்
உம் டின்னருக்கு என்ன
அப்புருங்க டின்னருக்கு ஈவினிங் தாங்க தெரியும் வீ் ஆமா என்னா சமைக்கிறாங்களோ அததா சா